ஹலோ வணக்கம்
வணக்கம் தோழரே
வாக்கம் வாக்கம் வணக்க கம் இறைவனோட அனைத்து இறைவ இறைவனோட அணகிரத்தில் அனைவரும் நன்றாக இருக்கின்றோம் தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தாங்கள் குடும்பம் சக அனைவரும் நலமாக
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழரே சாப்பிட்டீங்களா மதியம் உணவு
மதிய உணவு மதிய உணவு அருந்தி விட்டு தான் இப்ப தற்பொழுது என்னோட அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றேன்
நல்லது நல்லது
தாங்கள்
மதிய உணவு சாப்பிட்டாச்சு தோழரே
தாங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்
எல்லாம் வெளிநாட்ல வேல பாத்துக்கிட்டு இருக்காங்க தோழரே
அயல் நாட்டில் வெளிநாட்டில் கெடையாது சொல் அயல் நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் செரி இன்றைய தலைப்பு ஆஹ் இயற்கை ஆஹ் இயற்கைய பத்தி பேசலாமே
உம் நீங்க ஆரம்பிக்கலா நா ஆரம்பிக்க
நீங்க ஆரம்ப நாங்க ஆரம்ப ஆரம்பிங்கள் பா கலாம் எந்த தலைப்பு உம்
அஹ் நாங்க வந்து சமீபத்துல வந்து கொடைக்கானல் போயிருந்தோ தோழரே அங்க வந்து கொடைக்கானல்ல வந்து உம் அதாவது குடும்பம் மா எல்லாரும் போயிருந்தோ அங்க பாத்தீங்கன்னா அஹ் கொஞ்ச தூர அப்படியே லாங் டூர் இந்த கார்லயே தா போயிருந்தோ போய்ட்டு இருக்கும்போது வந்து இடையில வந்து எல்லாத்து கொஞ்சம் காலையில ஒரு மாறி இருந்துச்சு தல சுத்தல் மயக்கம் எலாம் வந்தது அப்புறம் ஒரு இடத்துல வண் டிய நிப்பாட்டி போய் காலை றுண்டி எல்லாரு எடுத்துக்கிட்டோ
உம்
எந்தடக்கு இல்லனா வத்தலகுண்டுங்கிற ஒரு இடத்துல
உம்
திருப்பி எல்லாருமே அதே வண்டியில திருப்பி போயிட்டோம் மலை மேல போயிட்டு அங்க கொஞ்சம் தூரம் போனோனே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லி ஒரு இது கா வச்சாங்க அந்த
போற செல் செல்லுகின்ற வழியில் இருக்கிறது ஆஹ்
அப்படியே விளவில்லையேன்னு இருந்துச்சு அந்த நீர் வீழ்ச்சி அங்க நின்னு பாத்துட்டு ஒரு எல்லாரும் அப்படியே ஒரு புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் அப்படியே போனோ அங்க போயிட்டு பாத் திக்ன இந்த குணா பாறை சொல்றாங்க கள அதெல்லாம் போய் சுத்தி பார்த்தோம் உள்ள ஆனா அனுமதிக்கலைங்கள எங்கள நாங்க வெளியில நின்னே பாத்த த்தோ அப்புறம் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு அந்த முருகன் கோயில் ஒண்ணு இருந்தது
உம்
அங்க போய் முருகன் கோயில சாமிய கும்பிட்டுட்டு எல்லாரும் அங்கயும் பாத்தோம்
உம்
அப்புறம் இன்னொரு இடம் வந்து இந்த செட்டியார் பூங்கான்னு சொல்லி ஒரு இடம் வந்தது
உம்
போய் நிறைய அதாவது நம்ம ஊர்ல இங்க பாக்க முடியாத நிறைய அந்த பூக்கள் எல்லா இருக்குது பாத்திகள கலர் கலரா நிறைய இருந்தது ஆஹ ஆமா எல்லாமே கொஞ்ச வித்தியாசமான இதா இருந்தது
அயல் நாட்டு மலர்கள் உள்நாட்டு மலர்கள் இந்திய நம் தேசத்தில் உள்ள மலர்கள் அயல் அனைத்து வகானன
உம் அங்கெல்லாம் நின்னு அங்க எங்க ஒரு ஒரு புகைப்படம் எடுத்தோம் ரொம்ப பாக்கறக்கே கண்கொள்ளா காட் சேர்ந்தது அப்புறம் மதிய உணவு வு நேரம் வந்து விட்டதுனால மதியம் உணவு போய் நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்ச என்ன எ ஓய்வு எடுத்துட்டு திருப்பி வந்து போனோம் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்தந்த சைக்கிள் ஓட்டுறது பார்த்தீங்களா மிதிவண்டி அது எல்லாருமே ஓட்டிட் அப்படியே போகும் ரொம்ப
நல்லது நல்ல விஷயம் தாங்கள் செய்தது நல்ல விஷயம் ஏனென்றால் இங்கிருந்து போம் பொழு நீங்க வந்து ஆ நான்கு சக்கர வாகனத்தில் போயிருப் இருகள் போயிட்டு அங்க வந்து அந்த சில சுற்றுச்சூழல் புகை அந்த புகை புகை வருவதனால் அந்த வாகனத்தை புகை வருவ அந்தச் சுற்று சூழலைப் பாதிக்கும் இயற்கையை பாதிக்கும் ஆகையால் தாங்கள் செய்த விஷயம் அந்த மிதிவண்டியில் உலா வந்தது வந்து பாார்த்தீங்கன்னா நம் தேசத்துக்கும் நல்லது நமக் க்கும் நல்லது நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் நல்லது எல்லாம் ஆரோக்கியமான ஒரு இயற் ஏ இயற்கை தாவரங்களுக்கும் நல்லது அதனால நல்ல ஒரு ஒரு விச விஷயத்தை பயன்படுத்திருக்கிறர்கள் மேல் அடுத்தது
அடுத்தது படகு சவாரி போனும் தோழரே அஹ் ஒவ்வொரு படைகளிலும் நான்கு நான்கு பேர் போனோம் அஹ் போனோ ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த தண்ணி எல்லாம் பாார்த்தீங்கன்னா பாக்க ரொம்ப அலையலையா நல்லா இருந்தது அத பாத்துட்டே அங்க இருந்து ஒரு போட்டோல எடுத்துக்கிட்டோ படகு சவாரி முடிச் ச்ச கையோடைய இந்த ரோப்கார்க்னு சொல்லுவாங்கல்ல அதுல போனோம் எல்லாருமே அதுல போய் எல்லாம் சுத்தி பாத் அந்த இது கொடைக்கானல் ஃபுல்லாவே அப்படியே தெரிஞ்சுது நல்லா பாக்கறக்கே ரொம் ரொம்ப அழகா இருந்தது பச்ச பசேல்னு ரொம்ப கண் கொள்ளா காட் சியா இருந்துது அதெல்லா சுத்தி பாத் துட்டு அப்டியே அதுவே கிட்டத்தட்ட ஒரு மூணு மண் நேரோ ஆயி ச்சு தோலரே அதெல்லா முடிச் ச்ச கையோடையே திருப்பி வந்து அ ப்ச் அ நாங்க வர்ல வெ உள்ளையே ரூம் குள்ளரே வர்ல திருப்பி வேற ஒரு எடோ வந் இன்னொரு ஒரு பூங்கா இருந்தது கொஞ்சோ தள்ளி இருந்துது அங்க போய் அந்த பூங்காலேயே கிட்டத்தட்ட அங்க ஒரு ஆறு மணி வரைலு தா அளவ்டு அங்க
உம்
அதனால அந்த பூங்காவயு போ சு த்தி பாத்துட்
அளோடு அளவ்டு இல்லை நீங்கள் சுத்த தமிழில் பேசுகிறீர்கள் அனுமதி ம் ம்
சேர் திடீர்னு வந்துருது தோலரே அப்புற உம் அப்பறமே யும் சுத்தி பாத்துட்டு அப்படியே வந்து சாப்புறதுக் எல்லாருமே வந்து இந்த தின்பண்டங்கள் எல்லா அங்கங்க இருந்துது அதாவது இந்த அ எல்லாருக்கு ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வரணும்ல அதுக்காக அந்த சில சில சி இனிப்பான வ உள்ளதெல்லா நாங்க வாங்கிக்கிட்டு
உம் நீங்கள் வாங்க சென்று நீங்க தீன் தீன் பண்டங்கள் எல்லா வாங்க வாங்கினீர்கள்ல்ல இங்கேந்து இங்க இங்கேந்து போ போகும் பொழுது தாங்கள் வந்து உணவு தண்ணீர் எல்லாம் எடுத்து சென்றுருப்பீர்கள்
போனு ஆனா எங்களுக்கு ஒத்து வரல
ஆ இல்ல இல்லை நீ தாங்கள் வீட்டில இருந்து செல்லு அல்ல செல்லும் பொழுதோ அல்லது வந்து அ போகும் வழியிலோ நீங்கள் வந்து நீரெல்லாம் நீர் நீர் அருந்துவதுக்காக எடுத்து சென்றிருப்பீர்கள் அல்லவா அது அ அந்த நீரை நீர் நீ அந்த நீர் எந்த எந்த விதமான பா அ பாத்திரத்தில் எடுத்து எடுத்து சென்றீர்கள்
ஆ ப சில சில இந்த வாட்டர் பாட் டில் மாரி
இயற்கையை நம் சேதப்படுத்துவது அந்த பிளாஸ்டிக் ங்கு ஆங்கிலத்துல சொல்வார்கள் எல் பால் பா பிளாஸ்டிக் இருது அந்த பிளாஸ்டிக் பையில் ஐ பைகள் அந்த தண்ணீர் பாட்டில் பாட்டில்கள் எடுத்து செல்லக் கூடாது அவ
அது நம்ம சுகாதாரங்கற வரப்ப பேசலா தலைவரே
இல்ல த இல்லை இல்லை தோழி இல்லை இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் ப இப்ப பேசியது சுகாதாரம் கெடையாது இயற்கை இயற்கை இயற்கைக்கு உபாதைகள் பன செய்யக்கூடாது இயற்கையை நம் நேசிக்க வேண்டும் நீங்கள் உங்களோட தலைப் இப்ப வந்து இயற்கையோட தலைப்பு
ரசிக்கணும்
ஆ ஆ
கண்டிப்பா அதுக்கப்புற வந்து நாங்க இனிப்பெல்லா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தூரம் வந்து ந்த மூங்கில் காடு மாரியேருக்கு ம்ல அங்கெல்லா போய் ஆ அங்கெல்லா போய் சுத்தி பாத்தோ அழகாருந்துச்சு அப்ற இந்த ஆ செம்மறி ஆடுகள்ருக்கு பாத்தீங்களா மல ஆடுகள் அதெல்லா பாத்தீங்கன்னா ஒரு பண்ண மாரிருக்கு அந்த இப்ப வளக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்டு தா குடுத்தாங்க யெல்லாம் அங்க இரு ருந்து ஒரு ஆயிரெ ஆடுங்கள்ட்ட உடியாந்துருச்சுங்க எல்லா அந்த எடத்துக்கு
அதுக்கு அது பேரு தமிழ்ல விசில் கெடையாது விசில் வந்து வடமொழி
ம் எனக்கு மா அமௌண்ட் கம்மியாக போது ஆ ம் அத வந்து அத வந்து என்ன பண்ணாங்க எல்லாமே வந்துட்டு உணவு எல்லா எடுத்துக்குச்சுங்க அந்த ஆடுங்கல்லெ
ஆ
அப்றமே வந்து இந்த இது சினிமா இருக்கு பாத்தீங்ளா அங்கெல்லெ வந்து எடுப்பு ப்பாங்க
திரைப்படம் திரைப்படம் ம்
த்துக்கு போயிருந்தோ நெறைய அந்த திரைப்பட இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது அதையு நாங்க வேடிக்கை பார்த்தோம்
உம் நா தற்பொழுது நா தற்பொழுது ஆஹ தாங்கள் பேச தொடர்கீர்களா எப்படி இ தொடர்துக்கு நேரம் இருக்கிறதா
இருக்குது இன்னரு நாலு நிமிஷம் பேசின தோழர் ரே
ஆஹஓ நா பேசலாம் எனக்கு இங்க கால் வலி என்து என்ன தெரிய தெரியல்லை
பரவாயில்ல ஒரு நாலு நிமிஷம் பேசிட்டு போயிருங்க
நான் நீங்க இயற்கை பத்தி பேசினீர்கள் நான் வந்து என்னோட என்னோட குடும்ப சூழலை பத்தி பேசலாமா
அது இந்த தலைப்புல கொண்டு வரக்கூடாதே தலைவர் தோழர ஆமா நீங்க இயற்கை வேற எந்த ஊர்ல்லா நீங்க பேர் ஸ்லோன் எல்லாம் போயிரு
நா நான் இயற்கையை ரசித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம் நான் சென்ற ஊர்களிலே நான் சென்ற ஊர்களிலே மிக சிறந்த ஊர் எது என்பது என்ன கன்னியாகுமாரி கன்னியாகுமாரிகள் சென் அங்கு வந்து இயற்கையான ஒரு இயற்கை ஒரு சு ஒரு கதிரவன் உதிப்பது அப்படியே நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்ப்பது போல் தெரியும் அதுஎன அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பகவதிய அம்மன் கோயில் இருக்கு இருக்கிறது கன்னியாகுமரியில் அந்த பகவதிய அம்மன் கோயில தான் பண்ணலாம் அடுத்துட்டு காந்தி மண்டபத்தில் போயிட்டு காந்தியோட அ அஸ்தி வச்சு வச்சிருக்காங்க பத்துருக்கீங்களா அது அது பார்த்து அது கொஞ்சம் அதுதா அங்குட்டு கோவளம் பீச்சு
விவேகானந்தர் பாறை இருக்குமே
ஆஹ் விவேகானந்த பாறை அதெல்லா சுத்து அதெல்லாம் எல்லாம் எல்லாம் சென்று அந்தது
மணிக்கு கதிரவன் உதத்தத நீங்க பாத்தீங்க
வந்த ஆறு ஆறு இரண்டுக்கு டிஸ் ம்பர் மாதம் ஆறு இரண்டுக்கு உதிக்கும் தினந்தோறும் ஒரு பதினை்ச நாள் பதினைந்து நாள் வந்து பல நாட்களுக்கு வந்து ஆறு இரண்டு கூதி கும் அதுக்கு அப்றம் டைம் ம நேரங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் அடுத்தது வந்து அடுத்தது கன்னியாகுமரி அடுத்து நாகர்கோவில் அடுத்து வந்து அந்த அந்த திருவனந்தபுரம் அந்த வழியெல்லாம் இயற்கை சுத்து அழகான ஊர்களாக இருக்கும் ஆகையால் அந்தது கண் கன்னியாகுரி மாவட்டம் எனக்கு ரொம்ப பிடி ம மாவட்டம் அங்கு உள்ள மக்களும் பாார்த்தீங்கன்னா அங்க உள்ள அங்க மக்கள் ரொம்ப அமைதியான மக்கள் ஆஹ் சங்கு மாலை தங்கு மாலை ஆமா ஆமா அங்க வந்து சங்கு மாலை தெருல வேற அந்த வளம்புரி சங் கு அங்க தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கன்னியாகுமாரிகள் மட்டும்தான் ஆஹ் ஒரு தரமான வளம்புரி சங்கு கிடைக்கும்
உம்
அது வேற அ அப்புறம் வேற என்ன வாழை நாார்கள் வாழை வாழை மர வாழை மரங்கள் இருக்குல்ல வாழை மரங்கள் அதில் பின்னி எடுத்த கூடைகள்
உம்
வ வரும் அ கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும் பாக்க பாப்ப
உஹம் சரிங்க தோழாரே
வந்து அது நெறைய விஷயங்கள் இருக்கு அந்த பக்கம் இருக்கு தென்னை மரம் இருக்கு நெறைய இருக்கு மீன்கள்லாம் அழக அழகான மீன்கள் இருக்கும் உணவுகள் அங்க உணவுகள் எல்லாம் சுகாதாரம் ஆன உலவுககள் ஐஸ் அந்த ஐஸ் பயன்படுத்தவே மாட்டா ர்கள் கன்னி கன்னியாகுமரி இந்தியாவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ம ட்டும் ஐஸ் ஐஸ் பயன்படுத்தவே மாட்டார்கள்
ஆஹ்ஹ்
எந்த பொருளுமே ஐஸ் பட்டியில் வைக்க மாட்டேன் ர்கள் ம் அந்த ஒரு சிறப்பு
ற்கையான முறையல்ல எல்லாம் கிடைக்கும் இங்க
ய்ந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்தது கல்வியில் சிறந்த மாவட்டம் இங்கு தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி மா
உம் நன்றி தோழரே நன்றி நீங்க பேசுன
தாங்களுடன் தாங்களுடன் தொடர்பு கொண்டமைக்கும் தாங்களுடன் தாங்கள் என்னுடன் ஒத் இத்து அ இது நேரம் வரைக்கும் உரையாடிய அமைக்கு மிக்க மிக்க மிக்க மிக்க நன்றி சந்திப்போம் சந்திப்போம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் உம்